ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ஆ சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
ஆ நல்லாருக்கோங்க நைட் சாப்பாடு முடிஞ்சிடுச்சா
இல்லங்க இனிமே தா சமைக்கணு இன்னு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணல ஆமா நீங்க சமைச்சுட்டீங்ளா
ஆ இல்ல இல்ல வீட்ல அம்மா செய்வாங்க ம்
ஓ அப்டியா இங்க நாதா செய்யணு
ஓ அப்றோ என்ன என்ன சாப்பாடு இல்ல இல்ல மேரிடு தா ம்
ம் ம்
ஜாயின்ட் ஃபேமிலி அதனால அம்மா செஞ்சுக்வாங்க
ஓ அம்மா வீட்ல இருக் கிங்ளா
ஆ ஆமா வீட்ல இல்ல அம்மா வீட் ட்ல இல்ல எங்க கூட அம்மா அப்பா எல்லாரு இருக்காங்க
ஆ அப்டியா ஓகே ஓகே இங்க நாங்க மட்டுந்தா இருக்கோ என்ன சம இப்ப தோச தா ஊத்தனு
எல்லா வீட்லயு நைட்டுக் அதா போல
ஆ நைட்டு டிஃபன் தானே கேப்பாங்க நைட் லா சாப்பாடு வச்சா
ஆமா ஆமா அவ்ளோதா இல்ல இல்ல அவ்ளோதா நைட்டு சாப் ஐ ஸ் சாப்புடமாட்டாங்க மொத வச்சாலு
ஆமா ஒங்களுக் அப்டியே ஸ்பெஷலா செஞ்சு வைக்கணு காலேல டிஃபன் வைக்கணு ஈவ்னிங் நைட்டு டிஃபன் வைக்கணு நம் வேல நா பட் ட்டனா அங்க மார்னிங் வந்து நா டிஃபனல்லா வைக்க மாட்டே காலேல சா மதிய என்ன சாப்பற்றதோ அதேதா காலேலயு சாப்
ம் காலேல வெல்னே ஒரு அடியா சமைச்சுட்டா காலேல ரெண்டு வேலைக்கு வச்சுக்கிறமாரி
ஆமா ஆ ஆமா ஒரு பாப்பா இருக்கா டென் மந்த் ஆகுது
ஓ டென் மந்த்ஸ் ஆகுதா அப்ப கஷ்டோ ஒங்களுக்கு ரொம்ப என்கேஜுடு தா நீங்க ஏனா அவுங்களுக்கு எடைக் எடைக்க ஏதாவது ஊட்டிட்டே இருக்கணூல
ம்
இப்ப நைட்டுக்கு இட்லி வச்சு எப்டி ஊட்டிற்வீங்களா இல்ல தோசையே ஊட்டிவிடுவீங்களா
தோச தா ஊத்துவே
ஊட்டிற்வே சாப்ட்டுப்பாங்க எப்டி இது பண்ணிடுவே ஆ எனக்கு ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையே பையே ரெண்டு வயசு
ஓ ரெண்டு வயசு அ அப்ப ஒங்களுக்கு கொஞ்சோ க டிஃபிகல்டா தா இருக்கு
இல்ல இல்ல அவ பாப்பா இரு பாப்பாவுக்கு எல் கே ஜி படிக்கிறாங்க அவுங்க கூட அவுங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பேரு
ஆ
பெசாம விளாண்டுட்ருப்பாங்க நம்மள தேடமாட்டாங்க அவர் தம்பி பத்தி பிரச்சன இல்ல அவெ பேசாம இருந்துப்பா சாப்டுட்டு தூங்க அப் அப்பறோ அவெ பாட்டு விளாட அவெ அக்கா கூட இருக்கணு அவுங்க அக்கா இருந்தானா இருந்து இப்ப தனியா இருந்தா அவுங்க அக்கா இருந்தா கூட இருந்துப்பா அவனுக்கு என்னா அவுங்க அக்கா இருக்கணு ம் ப நேத்து தா பர்த்டே முடுஞ்சது ரெண்டாவது பர்த்டே ஆமா பையனுக்கு பையனுக்கு நேத்தா செகண்ட் பர்த்டே முடுஞ்சது அ அந்தன்னக்கி இன்னக்கி அதுனால எல்லா ஃப்ரீயா இருக்காங்க நேத்து பிஸியா இருந்தோ இன்னக்கி இன்னக்கி காலேல கொஞ்ச பிஸியா இருந்தோ புரிலங்க என்னங்க
எப்டி செலப்ரேட்ல்லா பண்ணீங்க பட்டேல்லா
தம்பிக்கு கார் ரொம்ப புடிக்கு காரு அதுனால கார் தீம்ல தா எல்லாமே பண்ணியிருந்தோ
ஓ
அவனுக்கு காரெல்லா புடிக்கு சேர் கேக்கே காரு தா வந்துருந்துச்சு
ஓ கேக்லயே காரா
ஆமா கேக்கே கேக்கே வந்து கார் தா ஐ மீன் கார் மாரி தா ஃபுல்லா செட் பண்ணிருந்தாங்க ஓரியோ பிஸ்கெட் வச்சு வீல்லா வச்சு
உ
நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க லேவண்டர்ல வித்து ஜனல்லா வச்சிருந்தாங்க அந்த கார்ல
ம்
நாங்க நாங்க ஆல்ரெடி கார் தீம்ல தா வந்து ஆல் பர்டே இருந்து அப்பறோ ஃபாயில் பலூன்ல இருந்து எல்லாமே கார் தா வச்சுருந்தோ அதுனால அவ அவனுக்கு அது ரொம்ப புடுச்சுற்ச்சு
ங்களா
ரொம்ப கிராண்டா இல்ல எல்லாரையு கூப்ட ஃபர்ஸ்ட் பர்த்டே மாரி எல்லாரயுல்லா கூப்பல்ல செலக்டட் கோ தெருஞ்சவுங்க மட்டு கூப்டுட்டு ரொம்ப சிம்ப்ளாவே ஐ மீன் சிம் பிரமிஸ் நா வீட்லயே எப்பவும் போல நல்ல டெக்ரேட் பண்ணிடேன்
ம் நீங்களே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களா
இதுன் அதுனா எல்லாமே செட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடேன் நானே அதனால நானே பண்ணிட்ட ஃபுல்லாவே அவனால பண்ணி முடிச் சிட்டு அப்பறம் கேக் அதெல்லாம் வந்துச்சு எல்லாமே கேக் பங்குடல அப்பறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸு அப்றோ குளோஸ் ரிலேடிவ்ஸ் அன்ட் ஃபிரெண்ட்ஸ் மட்டும் கூப்டுட்டு இது பண்ணோம் இப்போ டிஃபன் வெள்ல வாங்கிடோம் நைட்டுக்கு எம்மம்மா ஆமா நைட்டுக்கு டிபன் ஃபன் நைட்டு த நைட்டு எதுவும் போடுண டிஃபனா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறோ சிக்கன்னு ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டோ செஞ்சுட்டோம் அதுவே நைட்டு கொஞ்சம் மிச்சமாய்யிடுச்சு இருந்தாலும் டிஃபன் வச்சிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் டிபன்னு
ம்
எங்களுக்கு மட்டும் இது ரைஸ் நாங்கள் மேற்கொண்டு நைட்டுக்கு லேட்டா சாப் எல்லா அதுகப்பறம் கேக்லாம்‌ சாப்டதுனால லேட்டா சாப்டோம் அதனால அப்பறம் எங்களுக்கு வீட்ல நான்வெஜ்லா வேஸ்ட் வேஸ்ட்டா போய்ருமேனு அப்பறம் அதெல்லாம் வப்போம் காலையிலையும் கொழம்பு இருந்தது காலையிலேயும் அதான் சாப்டோம் இருந்தாலும் மத்தியானத்துக்கு வெறும் தயிர் சாதத்துல இறங்கிட்டோம் தைவ செஞ்சு வேணாம் எங்கள விட்டுருங்க
அதுதான் நான்வெஜ் சாப்டுட்டே இருந்தா அது ஒரு மாறிஆயிடும்
ஆ மூஞ்சில அடிச்சுடு நல்லா இப்ப அதுவே கொஞ்சம் இப்போ மைல்டா வயிதாதுக்கு செய்றாகில்ல அப்றோம் இது ஹீட் வேர இல்ல அதனால வேண்டாம் அப்டி சொல்லிட்டு இப்போ தயிர் சாதத்தில மதியானம் எறங்கியாச்சு இப்போ நைட்டுக்கு நான் தோசை
ம்
ஒரு வழியா பர்த்டே முடிஞ்சது நீ அடுத்த நீ அப்டி போ வேண்டிதான் பாப்பாக்கு பிப்ரவரி மந்த்தே முடிஞ்சிடும்
ம் ம் ம் பாப்பாதான் பெரிய பொண்ணு
ஆமா‌ பாப்பா பெரிய பொண்
ம் ம் ம்
அவ அவ பாப்பா பெரிய பொண்ணு எல் கே ஜி படிக்கிறா நல்ல அவ பிரச்சனை அவ தான் ஸ்கூல் போவா வருவா ஸ்கூல்ல லன்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவளுக்கு
இப்டியா அந்த மாறி ஸ்கூல்லாம் இருக்கா
ஆ இருக்கு மெஸ்கு பே பண்ணிட்டா அங்க சாப்டுகுவாங்க அது சின்ன பாப்பா தானே அதனால அவங்க ஏதாவது நான் எப்போவுமே அவங்க கொழம்பு ரசம் எல்லாமே வைப்பாங்க
ம் ம் ம்
ஆனாலுமே வந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஒரு கரண்டி எல்லாத்துலயும் சாப்ட சரி முச்சலா ம் அதனால ஓகே மெஸ்க்கு அவங்க ஸ்கூல்லயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம ஃபீஸோட சேர்த்து மட்டும் பே பண்ணிப்போம்
ம் ம் ம் எவ்ளோ மந்த்லி பீஸ் பே பண்ற மாறி இருக்குமா இல்ல இயர்லி பீஸ் பே பண்ற மாறி
பே பண்ற மாறி தௌசண்ட்ஃபைவ்ஹண்ட்ரட் சம்தி்ங் வரும் மந்த்லி மட்டும் இது பண்ற மாறி மத்தபடி ஃபீஸ் எல்லாம் டேம் ஃபீஸ் தான்
ம் ம் ம் ம் சேர் ஓகே ஓகே
அப்பறம் நீங்க என்ன பண்றீங்க தம்பி என்ன தூங்கிட்டானா ஓ நீ என்னடி கேட்டு பாப்பாக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு என்ன மாச கடைசியில
ஆமா மாச கடைசில ஆக்சுவலா எனக்கு டேட்டு கொடுத்தது வந்து ஆகஸ்ட் லெவன் தா குடுத்தாங்க
ம்
ஆ அப்ப குடுக்கும் போது பட் அப்புறம் முன்னாடியே பிறந்துட்டாங்க பெயின் எதுமே வரல எனக்கு பெயின் வராமலே இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் வர வச்சு அந்த மாதிரி பொறந்துட்டாங்க
ம் ம் ம் பாப்பா பேரு ஓ சேரி இல்ல இல்ல இருக்கு ஆ உம் ரியாஷனியா ஓகே தூங்குறாங்களா இப்ப
இல்ல இல்ல ஹஸ்பண்ட் பாத்துக்கறாங்க உள்ள இருக்காங்க நா வெளில இருக்க அவ இருந்தாங்க கத்திகிட்டே இருக்கா அதனால வெளிய
ஆ அது ஒண்ணு இருக்கலே இப்ப அப்றோ பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓடி வந்துட்டு ஏதாவது பேசுவா நம்மளே இங்க கேக்க கூடாது எதுவும் கேக்க கூடாதுன் வெளியில வந்து பேசுறோம் பின்னாடி தேடி வந்துருவாங்க எங்க இருந்தாலும் தேடிருவாங்க
ஆமா எப்படிதான் தேடி வருவாங்களோ அதுக் பேசிட்டே இருப்பா ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பா த அப்ப பேச வரலல்ல சத்தம் போட்டுட்டே இருப்பா
உம் உம் ஆ ஆமா இப்ப இந்த ஹம்மிங் இந்த மாதிரி தானா சத்து பண்ணுவாங்க ஆ அந்த சவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ம் ம் ம்
ஆ ஆ அதான் நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே ஏதாது இல்ல பண்ணுமே பல்லு வரவே இல்ல எல்லாம் அந்த டைமுக்குல்லா பல்லு வந்துரும் ஓ அப்படின்றாங்க ஆனா இன்னும் பாப்பாவுக்கு வரவே இல்ல
அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது ஒன்னும் வரட்டும் அது பிரச்சனை இல்ல அதெல்லாம் ப ஒன்னும் இல்ல எனக்கு தெரிஞ்சவுங்களுக்குமே லேட்டாக தான் வந்துச்சு
ம் உங்க பாப்பாவுக்கு பசங்களுக்குல்லா எப் இந்த மந்த்ல வந்துச்சு
தம்பிக்கு சீக்கிரம் வந்துருச்சு தம்பிக்கு டீத்தும் சீக்கிரம் வந்துச்சு பேசுறதும் சீக்கிரம் பேசிட்டா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவுங்கள்லா எங்க என் பையனோடு சே அதே டைம்ல இருக்கவுங்கள்லா சொல்லுவாங்க இன்னும் என் பையன் பேசல இப்பதா பேசுறா ஒன்வர்டு பேசுறான் இவன் சென்டன்ஸ்ஸே பேச ஆரம்பிச்சிட்டா அவன் இப்பத்தான் ஒன்வேர்டு பேசுறான் இருக்கான் சொல்றாங்க என்னடா எனக்குதான் ஆச்சர்யமா இருக்கு இவிங்க விட்டா அது எடுத்து போய் ட்ரெயின்ல்லாம் பண்ல அவுங்க வீட்டுல இருக்கிறது பெரிய பாப்பா ஸோ அதனால ஏன் பேசுறதுக்கு இன்ட்ரக்ட் பண்றதுக்கு அவுங்களுக்கு சரி வரல இல்ல நம்ம பசங்க சின்ன பிள்ளைங்கல்ல ஆ இன்னொன்னு நம்ம பிள்ள சின்ன பிள்ள தான பாப்பாவும் ஸோ அதனால அவன் அவன் கூட மிங்கில் ஆயி பட் பெரிய அவுங்க வீட்டுல பெரிய பொண்ணு ஐ மீன் ஒரு நைன்த்து படிக்கிற பொண்ணு எய்த்து படிக்கிற பொண்ணு அவிங்க வந்து குட்டி கொழந்தையோட சே அவுங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட் டாங்கல்ல அவுங்க விளையாடுறது வேற இவுங்க விளையாடுறது வேற இல்லல்ல பிள்ளைங்களோட பேசா அந்த மாதிரி அதனால இவன் சீக்கிரம் பேசுனது காரணம் அக்கா வந்து கூப்ட்டுப்பா வா வா நீ வா வாய் வா தம்பி வா தம்பி வா தம்பி விளையாடுவோம் வா வா இப்டி விளையாடுவோமா அது விளையாடுவோமா உடனே அவனும் இன்னொன்னு அவன் சொல்றத ரிப்பீட் பண்ணுவா இப்ப அவா ரைம்ஸே படிச்சா கூட அவனும் ரைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவா அவ பண்ற ஆக்ஷன ரிப்பீட் பண்ணுவான் அதனால அவன் சீக்கிரமா பேச பழகிட்டான்
அது ஆமா எப்பவுமே ப்பர்ஸ்ட் கொழந்தைங்க கொஞ்சம டேல்லாட்டயாகும் செகண்ட் முந்த குழந்தைங்க எல்லாம்
ம் இதுவேன்னா நம்ம அதுதான் இப்ப அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தா தா அவங்க சீக்கிரம் பேசுவாங்க இன்னும் நம்ம எவ்ளோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றோமோ அது பொறுத்து துதான் அவங்க சீக்கிரம் பேசுவாங்க அதுல எங்களுக்கு அந்த இது வக்கல பாப்ப ப்ப இருக்கனால பேசிட்டே அதனால ஈசியா சீக்கிரம் பேசிட்டா அதனால பிரச்சன இல்ல அப்புறம் நைட்டு சாப்பாடு எப்ப செய்யனும் இனிமே போய் செஞ்சுட்டு எனய சாப்ட்டு தூங்குவீங்க அப்றம்
ஆமா இனிமே தா போய் செய்யணும் செஞ்சுட்டுதா சாப்பிட்டுட்டு அப்றம் பாப்பாவு பர்ஸ்ட் பாப்பாவ தூங்கவக்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவள் டுவல்லோ ஓ கிளாக் வரைக்கு முழிச்சுட்டு வெளையாடிட்டுருக்கா
டூ இயர்ஸ் வரைக்கும் அதா அதுதா கஷ்டம் டூ இயர் ஆனா என் பையனுக்கு அந்த பிரச்சன இல்ல என்னென்னா கொஞ்ச நாங்க நா கொஞ்ச ஒர்க்கிங்னால அவ சீக்கிரமாவே தூங்கி பழகிட்டேன் நானு அவன அதனால அவ அவனுக்கு எப்பமே ஆமாம் இல்ல ஆஃபீஸ் போயிட்டு தா அப்பனா இப்போ ரெண்டு மூணு ஒர்க்கு க்விட் பண்ணிருக்கே அதனால இப்போ எனக்கு ஃப்ரீ இப்போ அது வரைக்கும்ன்னா அவன் நைட்டு சாப்டோனே தூங்கிடுவான் இன்னொன்னு மார்னிங் தா எந்திரிப்பான் அதனால எனக்கு ஆனா கொஞ்சம் ஒன்னா ஒன்னே கால் வரைக்குமே மிட் நைட்ல ஒரு ரெண்டு தடவ எந்திரிப்பான் இப்ப ரெண்டாவது படுத்துட்டு தண்ணி கேடப்பான் ம் ஏதா பண்ணுவான் இப்பலாம் பிரச்சன இல்லை இப்போ மா நைட்டு் படுத்தா கால்லதா எந்திரிப்பான்
டூ வா டூ இயர்ஸ் ஆய்ச்சு இல்ல
டூ இயர்ஸ் ஆயிச்சு நேத்தோட டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால இப்ப அந்த பிரச்சன இல்ல எனக்கு அந்த பிரச்சன கடையாது என் பாப்பா தான் பிரச்சன அவதா சு சுத்தி வருவா விட்ட நைட்டு ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கு ஏன்னா எங்க ஃபேமிலி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி அதனால எல்லார்க்கிட்டயும் பேசிட்டு
ம் எவ்ள மெம்பர்ஸ் இருக்கீங்க ஃபேமிலில
எ அம்மா அப்பா தம்பி ரெண்டு பேரு என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க
ம் ம் ம் தம்பிங்க உங்களுக்கு தம்பிங்க ரெண்டு பேரும் கூடயே இருக்கீங்களா வே இருக்காங்களா ம் மாமனார் மாமியார்ல்லாம்
ஆ அவுங்க ஒர்க்கிங் அதனால நா வீக்கு மாமனார் இல்லை மாமியார் மட்டு்தா ஸோ ஒர்க்கிங் அதனால வீக்கெண்ட் மட்டு போவோ
ஓ
ஆ நீங்க நீங்க நியூக்ளியர் ஃபேமிலி தானே தனியாக தா இருக்கீங்களா
ஆமா ஆமா தனியாதா இருக்கோம்
ஒ
நானும் ஹஸ்பண்ட் பாப்பா அவ்ளவுதா வெள்ல பெங்களூர்ல இருக்கோ
ஓ இல்ல யாரும் இல்லயா பெரியவங்க யாரும் பாத்துக்கறதுக்கு ஏன்னா அங்க
வீட்ல இருக்கு இருக்காங்க வில்லேஜ்ல இருக்காங்க நாங்க பெங்களூர்ல வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரு ஹெஸ்பண்ட் அதனால நாங்க வெள்ல இருக்கோ ஆமா
இருந்தாலும் ப சின்ன பிள்ளை வச்சட்டு இருக்கு எல்லா செய்றது கஷ்டம் ரொம்ப
ஆமா ரொம்ப கஷ்டம்பா பாத்ரூம் போகனுனா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் ம் ம்
பேர் ரெண்டுமே பாத்துக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் ஏ அம்மா வீட்ல இருக்கீங்க தனியா இரு இல்லையா
எங்க கூட அவுங்க இருக்காங்க
ம்
ஆ அப்பாக்கு ஒடம்பு சரில அதனால அப்டே ஏ கூடயே வெச்சுக்கிட்டே இன்னொன்னு அப்போ ஏ ஹஸ்பண்ட் வெளியூர்ல வேல பாத்தா நா மட்டுதா இவ்ளோ பெரி வீட்ல அதனால அப்டி சேரி அப்டி கூப்ட்டுக்கிட்ட அப்றோ அவ இப்போ அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டுருக்கா
ம்
அதனால ப்ரச்சன இல்ல
ம் ஓகே ஓகே எங்க வீட்லல்லா கூப்ட்டா யாருமே வரவே மாட்டாங்க எனக்கெல்லா அங்க செட் ஆகாது சிட்டிலல்லா செட் செட் ஆகாது அப்டின்ற மாரி சொல்லுவாங்க
அது எல்லா வீட்லயு அப்டித்தாங்க சொல்லுவாங்
உம் அததா கேக்குறே உங்க வீட்ல மட்டு எப்டி ஒத்துக்கிட்டங்க உங் நீங்க சிட் டில இருக்கீங்ளா வில்லேஜ்ல இருக்கீங்ளா அப்ப அப்றோ எப்டி அவங்க ஒத்துக்கிட்டாங்கதா எனக்கு தெரில ஒங்க வீட்ல
மொதல்லதா அவங்க எங்கள ப்ரச்சன ஆமா அவங்க மொதல்